ஆ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது என்ன மேடம் இப்பெல்லா ஃபோனே போடுறது இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க நாங்களா போட்டானாதா நீங்க பேசுறீங்க
ஆ ஆமா ஆமாம்
ம்
கொஞ்சோ விசிதா
என்ன பண்றீங்க எப்டி போகுது ம் ம்
அதுலயே டைம் போயிருது
சேரி
ம் அப்டே போகுது வாக்கிங் போய்ட்டு வந்து வெயிட் லாஸ்க்காக
வெயிட் லாஸ்க்காக ரெசிபிஸ் எல்லா புதுஸா எதுவு பண்றீங்களா வெய்ட் லாஸ்க்காக
வாக்கிங் போற காலைல
செரி ஓ காலைல வாக் கிங் போனீங்கனா காலிலயே டிஃபன் எல்லா செஞ்சு வெச்சுட்டு போய்ருவீங்களா எல்லா ரெடி பண்ணி வெச்சுட்டு இல்ல வாக் வாக்கிங் போய்ட்டு வந்து செய்வீங்களா
இல்ல இல்ல வாக்கிங் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு
ம்
சமப்பே
சேரி உங்குளுக்கு அவ்ளோ டைம் இருக்கே என்ன என்ன டைமுக்கு வாக்கிங் போவீங்க அப்டீன்னா
சிக்ஸ் தர்டி
சிக்ஸ் தர்ட்டிக்கு போய்ட்டு என்ன டைம் ரிட்டன் ஆவீங்க
என்ன டையம் எட்டு மணி ஆகோ சில நேரம் ஒம்போது மணி ஆயிரோ ஒரு ரெண்டு ரவுண்டு இந்த சுந்தரம் பார்க் இருக்குல்ல அத ரெண்டு ரவுண்டு சுத்தி வருவே அது ஒரு ரவுண்டு வந்துட்டு ரெண்டு கிலோமீட்ரு மூணு இல்லாட்டி ரெண்டு ரவுண்ட் சுத்தனேன்னா நாலு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்
செரி செரி செரி செரி
ம் அது முடிச்சுட்டு வந்து சமச்சுட்டு இப்போ தூங்கிடுவே ம்ம் ஆமா பத்து மணிக்கெல்லா தூங்கிடுவே
செரி செரி செரி இன்னோ எயிட் ஓ கிளாக்கெல்லா சாப்ட்டு ஒரு டென்கெல்லா போனீங்கென்னா நல்லா இருக்கோ பெட்டுக்கு நயன்கெல்லா போனீங்கென்னா இன்னோ நல்லா இருக்கு
நா சாப்ட்டே செவன் தேர்ட்டிக்கெல்லா சாப்ட்டே என்ன கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்ருந்தே இப்ப தூங்கிருவே தூங்னா காலைல அஞ்சர மணிக்கு எந்திருச் ச்சு அப்டியே ஆறு மணிக்கு கெளம்பி போயிருவே
செரி செரி கீப் வாக்கிங்கறதோட கீப் ராக்கிங்ல போய்கிட்டு இருக்கீங்கன் சொல்லுங்க
ம் ஆமா
செரி செரி செரி செரி செரி வாக்கிங் போனீங்கனா வாக்கிங் போயிட்டு வந்துருவீங்களா இல்ல அங்க எதுவு வாங்கி சாப்பிடுவீங்களா காலைல எம்டி ஸ்ட மக்ல தானே போவீங்க
அப்டீன்னா கொஞ்சோ தேங்கா பாலு ஊத் இதுகப்பறோ ஆமா தேங்கா பாலு இப்பதா இன்ஸ்டா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டுருக்குல்ல தேங்கா பால்
ஓ அப்புடியா ஏங்க வீட்லயே எடுத்துக்கலாமே தேங்கா பால்
அதுதா அங்க விக்கு அதுக்கப்பறோ வேற சுண்டல்
ம்
கூலு இதெல்லா இருக்கோ வேற ஒன்னோ பிரமாதமா இருக்காது
ம் சொல்றாங்களே இங்க இப்ப கலி யெல்லா வந்து செஞ்சு கருப்பு களி எல்லா விக்கிறாங்களாம்ல
எங்க அது தெரியலயே
இந்த ரேஸ்கோஸ்ல போ வந்து உளுந்தங்களி இல்ல எங்க இவங்க போவாங்க எங்க வீட்டுக்காரரு அவோங்க சொல்றாங்க இந்த மாதிரி ரேஸ்கோஸ்ல வந்து அம் உளுந்தங்களி ஒரு அம்மா விக்கிறாங்க அ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு காலைல டிஃபனே முடிச்சுட்டு வந்துரலா அங்கேயே இருந்து நல்லா கருப்பட்டி போட்டு நல்லா ஹல்வா மாரி குடுக்குறாங்க நல்லா இருக்கு அப்டின்னாங்க
அப்டியா தெரியலயே எனக்கு என்னானு நா இது வரைக்கு கேள்விப்பட்ட தில்ல
தூ குடுக்குறாங்க தேங்கா பாலு குடுக்குறாங்க இதுவு குடுக்குறாங்க ரேஸ்கோர்ஸ்ல அப்டின்னு கேள்விப்பட்டே இங்க மீனாட்சி அம்மன் கோயில கட்ட சுத்தியு வந்தானா அது எனக்கு தெரியு
ம் அ நீங்க ஈவினிங் வாக்கிங் போவீங்கல
ஆமா ஈவினிங் போகுபோது இங்க மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வந்து சூப் போடுவாங்க
ம் ம் ம்
காளான் வெஜ்ஜு சூப்பு
சரி சரி சரி
ம் நல்லா இருக்கு அது ஒரு வாக் போயிட்டு சூடா குடிச்சுட்டு வரும்போது நல்லா இருக்கும் இந்த மிளகு காட்டத்தோட குடிக்கும் போது கொஞ்சோ இந்த தொண்டைக்கெல்லா கொஞ்ச எதமா இருக்கற மாதிரி இருக்கும்
ம் ம் ம்
உம் கொஞ்ச எனர்ஜி வந்து பூஸ்ட் அப்பான மாரி இருக்கு சேரி ஓகே ரீசார்ஜ் பண்ணிக்யாச்சு கிளம்ப வேண்டியதா வீட்டுக்கு அப்புடின்னு கிளம்ப வேண்டியதான் உக்காந்து ஒரு பத்து நிமிஷ குடிச்சுட்டதுக்கு அப்புற கிளம்பி வரும் போது
சேரி சேரி ஈவினிங் போறத விட காலையில போயி் பாருங்க
எங்க காலையில எந்திரிச்சானா எனக்கு வேலையே சரியா இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டி இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப ஒரு ஐட்டோ செஞ்சோ அதா ஆ எல்லாருமே அத வந்து சாப்பிட்டுக்குவோ வச்சுக்குவோம்ன்னன் இல்லே இவங்களுக்கு பிடிக்கறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங் ங்கது அவங்க சாப்புறது இவங்க சாப்பிட மாட் ங்கிறாங்க அப்ப இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு மாத்தி த்தி மாத்தி நம்ப உடம் போது எல்லாமே நம்மளே தா செய்றோ இங்க ஜென்சி கிட்ஸ் எங்கே வந்து நம்மளோட கவல இந்த வேல அதெல்லா அவங்க ஷேர் பண்றாங்க அவங்களுக்கு ஈச் அண்ட் எவரி எல்லாமே நம்மள எடுத்து கொடுக்க வேண்டியது த இருக்கு அப்புடி இருக்குபோது அதுக்கு ஒடனே தெரியா இருக்கு அவங்களுக்க அவங்கவுங்க வேலையே செய்யு போது துத தெரியு
ஜங்க் ஃபுட்ஸ் தா சாப்பிடுறாங்க
ஆமா மத்தியான என்ன தா முதல்ல நம்ப பிரியாணி சாப்பிட்டோம்னா மத்தியானச ஈவினிங் அப்புறமா டம்ளர் பால் கொடுங்க குடிச்சுட்டு தூங்குவோம்ன்னு நினைக்கிறோ இன்னைக்கு இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க ஸ்பைசியா சாப்பிடணு அ நைட்டுக்கு எனக்கு ஷவர்மா வேணு மத்தியான பிரியாணி சாப்ட்டு இருக்கோமேப்பா எதுகழிக்குமே அடுத்த நாளே எங்க அம்மா எல்லா என்ன செய்வாங்க அந்த கா காலத்துல ரசஞ்சோறு போட்டுருவாங்க அடுத்த நாளு சாப்ட்டு பேசாம அத வச்சுடுவோ உக்காந்துருவோ ம் ரசஞ்சோறு வச்சு கருவாட பொரிச்சு உட்டுருவாங்க இல்லாட்னா ஒரு அப்பளத்த வச்சு சாப்ட்டு கூட நாங்க எந்திரிச்சுடுவோ இல்ல அதுக்கு மேல காரபூந்தி இல்லாட்னா பக்கோடா இந்த மாரி வச்சு சாப்பிட்டு நறுக்குன்னு எந்திரிச்சுருவோ இவங்க எப்புடி இருக்காங்க ரசம்மா ஐய்யய்யே எனக்கு வேண்டா அப்புடிங்கறாங்க அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி வைக்கணு ரச உள்ளே இறங்கணும்னா ஆம்பள பசங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி க்கிறாங்க பொம்புள பிள்ளைக எல்லா வந்து என்ன அதெல்லா நாங்கல்லா சாப்பிட மாட்டோன்னுட்டு எங்க பிள்ளைக எல்லா தோசைய போட்டுட்டு அ துல வந்து கிரேவிய வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவோ எனக்கு இது க கார்ப்ஸ் வேணா அப்புடிங்கறாங்க
ம் அது சேரி
ஓ என்ன சொல்றதுனே புரியல ம்
சேரி சேரி
ம் வேற
வேற சொல்லுங்க
ஹெல்தி ஃபுட்ஸ்னா என்ன சாப்பிடுவீங்க அதுக்கப்பறமா அ மத்தியானத்துக்கு என்ன ஆக்குவீங்க வந் ந்து
னா இந்த கருப்பு கவுனி அரிசி
அ
இல்ல
அது எப்படி கஞ்சி வச்சுக்குவீங்கள தோசையா போட்டுக்குவீங்க கூழா அதுலயா
கூழ் இல்ல சோறு மாதிரியே அது ச குக்கர்ல வச்சானா அது வெந்து களி மாரி இருக்கு அது கூட என்ன கொழம்பு புளி கொழம்புக்கெல்லா நல்லாருக்கு அத அப்டியே சாப்டுக்லா
சேரி சேரி சேரி நீங்க சாப்ட்டுக்கறீங்களா அது
அ நா சாப்ட்டுப்பே
சேரி சேரி பரவால்ல பழகிடுச்சா ம் இந்த மாரி டயட் ஃபுட் எல்லா எடுக்கு போது புடிச்சு சாப்ட்டான தா அது வந்து அந்த ஒடம்புல நல்ல ஒரு மாறுதல காமிக்கு
ம் அதுக்கப்புற இந்த லட்டு நட்ஸ் ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு
அ அ சேரி சேரி ம் ம்
சாப்ட்டுருவே அது சாப்ட்டா ஸ்கின்னுக்கு நல்லது முடிக் முடியு நல்லா வளரு ஒல் டயட்கு நல்லது முருங்ககீர பொடி காலைல முருங்கைக்கீர கருவேப்புள்ள போட்டு பவுடர் பண்ணி காலில சுடுதண்ணில போட்டு குடிச்சிருவே அப்புற கருப்பு கிஸ்மிஸ் தண்ணியில ஊற வச்சு குடிச்சிருவே
அது வெயிட் கெயின் பண்ணாதா ம் கருப்பு கிஸ்மிஸ் வந்து வெயிட் கெய்னிங் தான
இல்ல இல்ல வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்ன்னு இல்ல அது வந்து ஸ்கின்னுக்கு நம்ம ஒ டம்புக்கு நல்லது
ம் ம்
அதனால அது காலைல எந்திரிச்சு நாலு பாதாம் சாப்ட்டுருவே
சேரி சேரி சேரி பரவால்லையே பரவால்ல அதாங்க ஜங்க் ஃபுட் எல்லா சாப்ட்டா
வெயில்ல போய்ட்டு வந்துட்டு சில நேரோ காலைல சாப் பட மாட்டே மோர் மட்டு குடுஷ்ட்டு உக்காந்துர்வே
சேரி பரவால்ல ஓகே ஓகே
ம்
இந்த ஒயிட் ஐட்டம் எல்லா வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்பனா மைதா ஒயிட் ரைஸ்சு சுகர்ரு இதெல்லா வந்து அவாய்ட் பண்ணி திங்ளா வெரி குட் வெரி குட் பரவால்ல
நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க
சொல்றாங்க எனக்கு அந்தந்த டெம்ட் ஆயிடுது பாத்தனா நம்ம பேசாம இருந்தாலு நம்ம பிள்ளைக செம்ம சும்மா இருக்க மாட்டிங்கிறாங்க கொழந்தைங்க ஏதாவ்து வாங்கீட்டு வரும்போது நம்மளு கொஞ்சோ சாப்ட்டு பாத்தானா தா என்னானு அந்த மாரி டெம்ட் ஆயிடுது வெளில போனனா செரி நம்ம சாப்பிடுவோ அப்டின்னிட்டு நம்மளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தானாலுமே அது இன்டியூஸ் பண்ணி விட்றாங்க ச சமயத்தில ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுது நம்மள
சேரி செரி செரி செரி கண்ட்ரோலா இருந்து இருந்தோனா அது பிரச்சன இல்ல
ம் அது போக இது என்ன பண்றது சண்டே மானிங் வந்து எங்க வீட்ல ஆ ஃபஸ்ட்டெல்லா வந்து ப்ரோட்டா சூடு பண்ணி சாப்ட்டுகிட்டு இருந்தோ அது வந்து அன்ஹெல் டீ எ பையே கொஞ்சோ ரொம்போ வந்து முடியாம போய்ட்டா ஃபீவர் வந்து
அதுலருந்து கொஞ்சோ நாங்கன்னா கொஞ்சோ இந்த மானிங் போற புரோட்டாலா சாப்ட்றதெல்லா அவாய்ட் பண்ணிட்டோ இங்க பச் பச்ச பயிரு இது பண்ணி வேக வெச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு முட்ட ஒரு கப்பு பச்ச பயிறு வேக வெச்சது நல்லா வெங்காயோ மாங்கால்லா கட் பண்ணி போட்டு கேரட் சீச்சி மேல கொஞ்சோம் மேரினேட் பண்ணி இந்த மாரி குடுத்தான்னா பிள்ளைங்க கொஞ்சோ சாப்ட்டுக்கறாங்க கொத்தமல்லி மெளகு பொடி போட்டுதே தேங்கா வந்து அவுங்களுக்கு புடிக்க மாட்டேங்குது க்ரேடேட் கோக்கனட் போட்டனா வந்து பிடிக்க மாட்டிங்குது இந்த மாதிரினா சாப்ட்டுக்கறாங்க அவுங்களுக்கு பிடி ச் இந்தந்த வண்டி கடைலல்லா போட்றாங்கல்ல அந்த மாத்ரி
ம் ஓகே ஓகே ஓ
அந்த மாத்ரி சாப்ட்டுக்கறாங்க ஓகே எனக் கொஞ்சக்கு வேல இருக்கு ஆ நைட்டு ஆயிடுச்சு அ பேசுவோ இன்னொரு தடவ செரி ஓ ஓகே பாய்
உம்